ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா
கேக்குதுங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருப்போம்
இனி தீவாளி வரப் இப்போதே என்ன ஏதவு ட்ரெஸ் துணிமணி எல்லா எடுத்தீங்களா பலகாரோல்லா செஞ்சுட்டீங்களா
விடிச்சங்க இன்னு இனிமேதாங்க எடுக்கணு பலகாரல்லா இன்னு செய்யல இப்பதா அரிசி களுவி காய வச்சிருக்கே முருகுக்க முருகுக்கு அதி
தீபாவளிக்கு இன்னு ரொம்ப நாள் இருக்குங்க முன்னாடியே எது செஞ்சிராதீங்க
அதுனாலதாங்க ஒன்னு துணிமணி எல்லா ஒன்னு எடுக்கல அரிசி மட்டு கழுவி காய வச்சிருக்கோ ஏன்னா எப்ப மழை வரு தெரியாதுல்ல அதுனால தாங்க
அது இல்லங்க நாங்க வந்து இப்ப ஆடி மாசோ தான நடக்க போ வரப்போது அதாங்கங்க தீபாளிக்கு இன்னு நாள் இருக்கு அதுனால நா வந்து நா வந்து ஆடி மாசமே துணி எல்லா எடுத்துருவோ எங்க குடும்பத்துக்கு தீபாவளிக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தாங்க பலகாரத்துக்கே ஜாமான்லா வாங்குவோ
எல்ல நாங்க அப்டி இல்லங்க
ஆ
ஒரு பத்து நாளைக்கு முன்னாடிதா துணிமணி எடுப்போ
அப்டிங்களா
அப்பதா கொஞ்சோ புது புது துணியா வந்திருக்கு
ஆ
அந்த அந்த பண்டிகை ஏத்த மாதிரி எதாவது துணி வந்திருக்கு புது புது மாடல்ல வந்துருக்கு இப்போ அதுனால இப்பதாங்க எடுக்க பத்து நாளைக்கு முன்னேடி தாங்க போய் எடுக்கிறது
நாங்க எப்போதுமே அந்த நேரத்துக்கு வந்துச்சின்னா காசு எல்லாமே அதிகமா விக்கிறாங்கே அதுனால நாங்க என்ன பொண்ணுவோ ஆடி மாசத்துக்கே கொஞ்சோ துணிமணி வாங்கி வச்சிருவோ
உ
அதுக்கு அப்றோமா தீபாவளிக் கொஞ்சோ துணி வாங்குவோ
ஏ எப்ப பசங்க இப்பயே போட்றாதாங்க
இல்லங்க பசங்க கண்ணுல காட்டாம மறச்சு வக்க வேண்டியதுதா
அ சேரி சேரிங்க என்னன்ன பலகார செய்வீங்க
தீபாளிக்குன்னா நாங்க என்ன பலகாரோ செய்வோ முறுக்கு அதிரசோ அப்புறோ குளோஜாமு செய்வோ
உ
வேற ஏதாவது செய்வோங்க ஏதாவது அந்த நேரத்துக்கு என்ன தோணுதோ அத செஞ்சு வச்சிருவோங்க
சோமஸ்லா செய்வீங்களாங்க
சோமஸ் எல்லா எனக்கு செய்ய தெரியாதுங்க உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க
நா செய்வங்க
எப்டிங்க செய்வீங்க
மைதா மாவு தாங்க மைதா மாவு ஜினி உப்பு
ஆ
எல்லாத்தையு கலந்து தண்ணி தண்ணி ஊத்தி கலந்து வச்சுக்கணு அது உள்ள வைக்க பூரணத்துக்கு வந்து பொட்டுக்கல்ல தேங்கா ஏலக்கா கொஞ்ச கசகசா போட்ட நல்லாதாங்க இருக்கு அது எல்லாத்தையு வறுச்சு அரைச்சு வச்சுக்கணு அப்பற மாவுட்டு கொஞ்ச திரட்டி உள்ள வச்சி பொறிச்சி எடுக்க வேண்டியதுதாங்க
அப்டிங்களாங்க மைதா ஒடம்புக்கு கெடுதல் இல்லையாங்க
எப்பயாச்சுன வருஷத்துக்கு ஒரு தடவ தானங்க செய்ய சாப்புட்றோ அதல்லா பக்க முடியாதுல்ல
அப்டிங்ளா நீ உங்க வீட்ல வீட்ல நீங்க மட்டு செய்வீங்ளா இல்ல உங்க கூட யாராவது தொணக்கி யாராவது செய்வாங்ளா
மாமியார் இருக்காங்க அவுங்க கொஞ்ச உதவி பண்ணுவாங்க பசங்க இருக்காங்க எல்லாரு கொஞ்ச உதவி செய்வாங்க
ஆ சேரிங்க சேரிங்க
விட்ல யாருங்க இந்த உதவி செய்வா
என்னங்க புரிலங்க
உங்க வீட்ல யாருங்க உதவி செய்வா நீங்க மட்டு தனியா செஞ்சுருவீங்ளா
நா வந்துங்க காலையில எந்துறிச்சி கா தீபாவளி ஆனுச்சினாலே காலைல விடிய கால்ல மூணு மணிக்கு எல்லா எந்திரிச்சிருவங்க எந்திரிச்சிட்டு ஆ ஃபர்ஸ்ட்டு பலகாரத்த எல்லாத்தையு செய்வங்க வட செஞ்சிருவ துளிய செய்வா அன்னைக்கு காலைல இட்லி ஊத்தி சட்னி வச்சுட்டு தேங்கா சட்னி தக்காளி சட்னி தனித்தனியா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்பறமா எல்லாத்தையு சாமி ரூமுக்குள்ள போயி ஒரு இல வச்சு எல்லாத்தையு தனித்தனியா இலைல எடுத்து வப்பங்க அப்புற என்ன செய் வ எல்லா சாமிக்கு பூஜைக்கு தேவயான பொருளு இது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு எல்லா சாமிக்கு பூ அலங்காரம் பண்ணுவங்க அதுக்கப்பறமா வீட்ல உள்ளவங்க எல்லாரையு எழுப்பிட்டு ஒரு ஆறு மணிக்குலா வீட்ல உள்ளவங்கல்லா எழுப்பிருவ எழுப்பி அவங்கெல்லா எண்ணெ தேச்சு குளிப்பாங்க குளிச்சதுக்கு அப்பறமா நாங்க எல்லாரு புது துணி எல்லா போட்டுக்கிட்டு பெரியவுங்க கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவோ வாங்கிட்டு அதுக்கப்பறமா எல்லாரு ஒரு இலைல ஒன்னா உக்காந்து சாப்புடுவோங்க
வட சுழிய எல்லா செய்வீங்களாங்க காலையிலையே
காலைலே நாங்க செஞ்சருவோங்க அதுக்கு தாங்க மூணு மணிக்குலா எந்திரிச்சிருவ
செரி தெரிலே நாங்களு அப்டித்தாங்க செய்வோ
எந்திரிச்சி எல்லாத்தையு செய்யணும்ல அதுக்கே கா விடிய காலம் ஆயிடு
அலிப்பா இல்லையே
விடிய கால ஆனோவுன்னே எல்லா எண்ணெயை தேய்ச்சி குளிச்சிட்டு அதுக்கப் அப்பறந்தா சாப்புட உக்காருவோ ஆ பட்டாசுலா நல்லா வாங்குவோங்க உங்க வீட்ல பசங்க இருக்காங்ளா
எ இருக்குனாங்க எங்க பசங்களு ரொம்ப புடிக்கு பட்டாசு வெடிக்கிறதுனா
அப்டிங்ளா ஆ
சின்ன பையங்கரதால அ பூத்திரி மத்தாப்பு மட்டு கொளுத்துவாங்க சின்ன பைய பெரியவுங்க வந்து பால் அ வெடி கொளுத்துவாங்க
அப்டிங்ளா
எங்க
எங்க வீட்லயு சின்ன பசங்க தாங்க இருக்காங்க
இங்கே வாங்குவீங்களா இல்ல சிவகாசி போய் வாங்குவீங்களா
அங்கலா போமாட்டங்க எங்க ஊர்ல உள்ள பொருள மட்டுந்தா நாங்க வாங்குவோ அவ்ளோ தூரலா நாங்க போமாட்டோ
ஆன் அ கொஞ்ச வெல கொஞ்ச கம்மியா இருக்குமுலங்க அங்க போய் வாங்குனா
இல்லங்க நா அங்கலா போமாட்டேங்க அவ்ளோ தூரலா போயி வாங்கி ட்டுலா வர முடியாதுங்க
தெரி தெரியு
அது வந்து வெடி அது நெருப்பு சம்மந்தமான விஷ்யோ அதெல்லா நம்ப கொழந்தைங்கள்லா இப்ப நா கெளம்புனா எ குடும்பத்துல எ புள்ளையு சேந்துதாங்க கெளம்பு
ஆமா ஆமா
அதுனால கொழந்தைங்கள வச்சிட்லா நா போய் வாங்க மாட்டே ஆனா இப்ப வந்து ஆன்லைன்லே ஷா இது பண்றாங்ளாம்லங்க இப்ப டெய்லி வ வீட்டுக்கே கொண்டு வந்து குடுக்குறாங்களாம்லங்க
ஆமாங்க இப்ப வெளக்க கம்மியா தாங்க இருக்கு
அந்த மாரி கூட வாங்கலா போலங்க நம்ப
ஆமா நம்பி வாங்கணுங்க
அதாங்க நம்ப என்ன பண்ணணுமா அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அவங்க ஒரு ஒரு இது மாரி ரோக்கா மாரி ரெடி பண்ணி குடுத்துருவாங்களா
சரி
அதுல வந்து நமக்கு தேவையான பொருள் எல்லாத்தையு நம்ப வந்து இது வேணு அது வேணு சரி பாத்து அ டிக் பண்ணி குடுக்கணுமாங்க
செரி செரிங்க செரி இந்த தடவ அப்டி பாண்ணி பாக்கலாங்க
இந்த தட ஆமா இந்த தடவ நம்ப என்ன பண்ணுன்னா சேரி இந்த ஒரு தடவையாது நம்ம அந்த மாரி வாங்கி பாப்போமே
பாப்போ பாப்போங்க
அவ்ங்களுக்கு ஒரு வியாபார பண்ண மாரி இருக்குங்க நம்மளுக்கு கொஞ்ச நல்லத் பொருள் கெடச்ச மாரியு இருக்கு
வித வித விதமாக
உங்க வீட்ல தீவாளிக்கு என்ன அன்றாட ப பழக்கங்க
நாங்களு அதே மாரிதாங்க காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிப்போ இட்டிலி வட அ ப பனியாரலா செய்வோ மொத நாளே நைட்டே நாங்க வந்து குளோப்ஜான் செஞ்சு வெச்சிருவோ முறுக்கு அதிரச செய்வோ அப்ப காலைல ஏன்ச்சு எண்ண தேச்சு சீயகலாம் தேய்ச்சு குளிச்சிட்டு புது துணி மாத்திப்போங்க அப்பறம் பசங்களுக்குலாம் சாப்பாடு வைப்போம் சாப்ட்டுட்டு எல்லா பட்டாசு வெடிக்க ஆரம் ச்சிருவாங்க அப்றோ அக்கம் பக்கத்துல உள்ளவ்களுக்கெல்லா கொண்டு பலகாரம் கொண்டு குடுப்போ
ம்
ஆ பொங்கள்க்கு என்னங்க செய்வீங்க
பொங்கலுக்கு வந்துங்க அம்மா வீட்ல இருந்து சீர்வரிசை எல்லாம் வரும்
ஆமா ஆமா
அது வந்ததுக்கப்ப அதுல அம்மா அரிசி பருப்பு எல்லாமே குடுத் த்துருவாங்க வெள்ளம் நெய் கரும்பு அந்த இஞ்சி மஞ்சள் இது எல்லாமே அ காய்கறி வகைகள் எல்லாமே அம்மா குடுத்துருவாங்க
புரில
அத வச்சு என்னோட மாமியார் வீட்ல வராங்க என்ன செய்வோம்ன்னா அத வச்சு நாங்க பொங்கல் செய்வோம் நாங்க வந்து நாங்க வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே பொங்கல் வச்சிருவோம்
அப்டிங்களாங்க நாங்க அப்டி இல்லங்க நல்ல நேரம் பாத்து காலைல தாங்க வைப்போம் நாங்க
நாங்க எப்போதுமே சூரிய உதயத்துக்கு முன்னாடி தாங்க வப்போம்
மய்
வாசல் எல்லாம் கலர் கலரா கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணுவோன்னா வாசல்ல வச்சுதாங்க வெறகு அடுப்புல தாங்க நாங்க பொங்க பானையே வப்போம்
சூரிய பகவானுக்காக
ஆமா நாங்க விறகடுப்புல மட்டும்தான் சமைப்ப சமையல் செய்வோம் பொங்கல் அன்னிக்கு
சரி சரிங்க இப் கிராமத்லல்லாம் அப்டி செய்யலாம் நகரத்துல அப்டி செய்ய முடியாது இல்லைங்களா
ம்
அ கரண்ட் கேஸ் அடுப்பு தாங்க செய்ய வேண்டியதா இருக்கு இங்கல்லாம்
ஆ
அது மாட்டி தாங்க செய்வோம்
எங்க ஊர்ல மூணு நாளும் திருவிழா நடக்குங்க
ஆ
மாட்டு பொங்கலு தை பொங்கலு கன்னி பொங்கல் எல்லாம் மூணு நாளு எங்க ஊர்ல திருவிழா கோலம் தான் நடக்கும்
விசேஷமா இருக்குமோ
ரொம்ப விசேஷமாதாங்க இருக்கும் பொங்கல் அன்னிக் கிதா நறைய போட்டிகள்லாம் நடக்கும் மாட்டு வண்டி போட்டி நடக்கும் ஜல்லிக்கட்டு மாரி ஜல்லிக்கட்டு மாரி கோலப் போட்டி சிறுவர்களுக்கெல்லாம் விளையாடுறது போட்டி எல்லாமே எங்க ஊர்ல நடக்குங்க
கன்னிப் பொங்களுக்கு ஊருக்கு எல்லா போவீங்ளா
கன்னி பொங்கலுக்கு நாங்க எல்லாரு என்ன பண்ணுவோ ஆத்தங்கரைக்கு போவோங்க அங்க போய் நல்லா விசேஷமா எல்லாருமே வெளாடுவாங்க புள்ளைங்க எல்லா நல்லா ஜாலியா வெளாடுவாங்க
சேரி சேரி நாங்களு கடலுக்குல்லா போவோங்க அங்க வெளையாட வெச்சுட்டு பசங்க அல சுத்திட்டு வருவோ
ம் சேரிங்க உங்க கூட போனது ரொம்ப பொழுதுபோக்கா இருந்துச்சுங்க
எனக்கு அப்டிதாங்க இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க உங்க கூட பேசுனது
அப்படிங்களாங்க திரும்பவும் வாய்ப்பு இருந்தா என்ன கூப்புடுங்கங்க
சேரிங்க கண்டிப்பா நன்றிங்க
ம்